ஹலோ
கேக்குதுங்ளா
கேக்குதுங்க தோழி வணக்கொ தோழி
தோழி நீங்க கால் பண்ணா மட்டு ஏன் தோழி எனக்கு டைம் காட்டவே மாட்டேக்குது
நா கால் பண்ணா உங்களுக் டைம் காட்ட மாட்தா இதுக்கு முன்னாடி நா ஏற்கனவே உங்கள்ட்ட ஒரு கால் பேசுனேன்னா அது சம்மிட் ஆகவே இல்ல தோழி எனக்கு
உங்களுக்கு சம்மிட் ஆகலையா
எனக்கு சம்மிட் ஆ ஒங் நீங்க பேசுனது உங்களுக்கு சம்மிட் ஆயிட்டு அதுக்கு முன்னாடி நா பேசுனேன்லையா
ஆமா அது சம்மிட் ஆகலன்றீங்க
அது எனக் சம்மிட் ஆகவே இல்ல
ம் அதுல டைமே ஓட மாட்டேங்குது தோழி நீங்க நா பேசுனதுல உங்களுக் டைம் ஓடுச்சா
அதுல நா கவனிக்கல தோழி
அப்புடியா எனக்கு ஆனா அது சமிட் ஆயிடுச்சு
ஆ
இப்ப நீங்க பேசுறதா எனக்கு டைமே காட்ட மாட்டேங்குது என்னா காரணோன்
காட்டுது எனக்கு காட்டுது டைமிங் காட்டுது இப்போ
காட்டுதா காட்ட மாட்டேங்குது எனக்கு நீங்க கால் பண்ற மாரியே காட்டுது இன்கம்மிங்குன்னு
அப்படியா எனக்கு கால்ட்ட டைமிங் காட்டுது தோழி
இங்க ரெட்டூ இந்த கிரீனூ இருக்குல்ல
ஆமா
கே காட்டுது நா இன்னு காலயே அட்டன் பண்ணாத மாரி அதா கேக்குறே தோழி
எனக்கு டைமிங் காட்டுதே
சரி ஓகே பேசுங்க பேசிட்டு லாஸ்ட்ல சமிட் குடுத்துருங்க தோழி
ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப நா உங்ககிட்ட ஒன்னு கேக்குறே இப்ப கூ கூட்டு குடும்பம் சிறந்ததுன் நெனைக்கிறீங்ளா இல்ல தனியா நம்ம இருக்குறது சிறந்ததுன்னு நெனைக்கிறீங்ளா தோழி
கூட்டு குடும்பம் சிறந்தது தான் தோழி நா நெனைப்ப ஏனா
ம்
ஏ அத நெனைக்கிறேன்னா எல்லாரு ந நல்லா பாசமா இருந்தோம்னா அந்த கூட்டு டு குடும்பம் வந்து சொர்க்கமா இருக்கு
ஆ
எப்டி சொல்ல இப்ப வந்து கொஞ்சோ ஒருத்தங்க கொடும பண்ணுவாங்கள தோழி
ஆமாங்க தோழி
அத பண்ணு இது பண்ணு உக்காராத எந்திரிக்காத அப்டின்ற மார்ல்லா சொல்லுவாங்க பாருங்க அப்டியெல்லா இருந்தா அது தனியா நம்ம இருக்குறதே பெஸ்டுன் நா சொல்லுவ நா மேரேஜ் பண்ணி வந்ததுக்க கப்பறோ நா தனியாதா இருக்கே
அ
அப்றோ எனக்கு கூட்டு குடும்பனா ரொம்ப புடிக்கு
அ
இங்க சின்ன மாமியர்லா அவ்ளோ சூப்பரா இருப்பாங்க நல்லா பேசுவாங்க ஆனா கூட்டு குடும்போ இல்ல தனித்தனியா இருக்கோ
எதனால தோழி
அ இல்ல தோழி அவங்களுக்கு எல்லாத்துக்கு வீடு இருக்றதுனால தனித்தனியா
எல்லாருக்கு வீடு இருக்கிறதுனால தனித்தனியா இருக்கீங்க
ஆமா தனித்தனியா இருக்றோ
ஆ கண்டிப்பா தோழி
எனக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு மனசுக்கு
ஆ இப்ப ஏதாவ்து ஃபங்ஷ ஷன்னா இப்ப தீபாளி பொங்கல் அப்டின்னா நீங்க எல்லாரு ஒரு ஒரு
திப் ஆமா ஆமா சாப்பாடு ஒரே வீட்டுல செஞ்சு எல்லாருமே ஒரே எலையில சாப்டுவோ எங்க மாமியாரு அத்த கொழுந்தனாரு அப்றோ அவ்ங்க மூணு பேத்துக்குமே கல்யாணோ ஆய்டுச்சு ம் எல்லாருமே உக்காந்து சாப்டுவோ குழந்தைங்களோட சேர்ந்து ஒரே எலையில
அப்போ ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ம் கண்டிப்பா தோழி
ஃபங்க்ஷன்னால வீட்ல எல்லாரு ஒன்னு சேந்துதா பண்ணுவோ
ஆ
கொஞ்சோ அமௌண்ட் போட்டுக்க நா கொஞ்சோ அமௌண்ட் போட்டுக்கனுதா பண்ணுவோ
ஆ செரிங்க தோழி
அது கொஞ்சோ கஷ்டோ இல்லாம ஈஸியா இருக்கு அப்பெல்லா நினைப்போ இப்டி இருந்தா நல்லாருக்குமேனு
ஆ
ஆனா அதுவே நெரந்தரோ கிடையாதுல்ல நம்ம தனியா தான இருக்குறோ
கண்டிப்பா கண்டிப்பா
கண்டிப்பா தோழி ஆனா அந்த கூட்டு குடும்பத்துல இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்கல்ல
ஆ ஆமா தோழி
வந்து நா நெனைப்பே ஏன்னா நம்ம நேரடியா நெறைய பேத்த பாக்குறோ
ஆ
அதனால அப்பெல்லா நெனைப்பே ஏ இவங்க மட்டு இப்டி இருக்றாங்கன்னு நெனைப்
ம் கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கன்னா நானுமே ஒரு அ கல்யாணோ ஆகி அஞ்சு வருஷோ வரைக்கு கூட்டு குடும்பமோ அப்டிதா இருந்தே நா எங் மாமியார் அ மாமனாரு எங்க நாத்தனார் அப்டின்னு சொல்லிட்டு ஏ இப்போ என் நா அப்றோ ஏ ஹஸ்பண்டு நானு ஏ குழந்தைங்க இப்டி நாங்க கூட்டு குடும்பமாதா ஒரு அஞ்சு வருஷமா இருந்தோ
ம்
அஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள தனியா பிரச்சன அப்டிங்கறது இல்ல
ம்
ஆ நல்லாதா போயிட் இருந்தது திடீர்னு பாத்தா ஆனா எங்க மாமியார் எப்டி ஆ அ எங்க வீட் வீட்ல உள்ளங்க இப்ப என்னோட அம்மா சித்தி பாட்டி அப்டின்ருப்பாங்க இல்லயா
கண்டிப்பா தோழி
அவுங்கல்லா வரக்கூடாது அப்டிங்ற மாரி சொல்லாங்க இ இப்ப நம்ம ஒரு வீட்ல இருக்கோ அப்டின் சொல்ட்டுன்னா நம்ம வீட்ல உள்ளவங்க நம்மள பாக்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க தான
கண்டிப்பா தோழி வரனுல்ல
ஆ அந்த மாதிரி வரக்கூடாது போக்கூடாது பேசக்கூடா து அப்றோ எது அவுங்க வீட் அங்க எது விசேஷனா அந்த அளவுக்கு போக்கூடாது அப்டின் எதுக்குமே அவு இப்ப எங்க மாமியாரோட அக் அக்கா தங்கச்சி அவுங்கல்லா இருக்காங்க அவுங்க வீட்ல எல்லா எதாவ்து பங்ஷன் அப்டின் சொன்னா நாங்க கெளம்பி போயிடுவோ நா நா எங் மாமியார் கூடயே போவே ஏ ஹஸ்பண்டே நா எதிர்பாக் க மாட்டே எங்க மாமியார் எங்க நாத்தனார் கூட போவோம் வருவோ
ம்
அது அவுங்க குடும்பத்தில உள்ளத வந்து நா வந்து அனுசரிச்சி எல்லாமே பண்ணிக்குவே ஆனா இப்ப எங்க வீட்ல எதாவ்து பங்ஷன் அப்டின் சொன்னாங்கன்னா நானு ஏ ஹஸ் ஹஸ்பண்ட் ஏ கொழந்த மூணு பேர் தா போவோ அவுங்கல்லா வரமாட்டாங்க அது அவுங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க என்ன நடந்தது என்ன போனது என்ன செய்யணு அப்டிங்றதெல்லா பெருசா கேட்டுக்கவே மாட்டாங்க அது கொஞ்சோ நாளு அஞ்சு வருஷோ வரைக்கு அத பொறுத்து பொறுத்து போயிட்டு அப் அப்றோ சரி வேணா இதுக்கு மேலே இங்க இருந்தோம்னா அது சரியா வராது அப்பின் சொல்ட்டு இப்ப நா தனியா வந்துட்டோ
அதே நா ம் கூட்டு குடும்பத்துல இருந்தப்ப என்ன அப்டின்னா ஏ கொழந்தைக்கி வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தது இப்ப நா எங்கயாவது வெளில போனா அப்பின் சொன்னா எங்க மாமியார் ட விட்டுட்டு போவே எங்க நாத்தனார்ட்ட விட் விட்டுன்னு நா போய்ட்டு வருவே எதாவ்து ஒரு தே ப தேவைக்கு போறோமோ இல்ல பேங்குக்கு போறமோ எதோ ஒரு வேலைக்காக வெளில்ல போறோ அப்பின் சொன்னா விட்டுட்டு போவே அது எனக்கு வந்து கொஞ் சோ நல்லத விஷயமா இருந்துச்சி இதே இப்ப நா தனியா வந்திருக் க இப்ப ஏ ஹஸ்பெண்ட் இப்ப வேலைக்கு போயிடுவாங்க காலையில போ காலைல போனாங்கன்னா நைட்டு பதினொன்று மணி போல தா வருவாங்க தோழி
அப்போ வந்து நாங்க இப்ப தனி வீடா இருக்கா கொஞ்சோ பயமா இருக்கு
கண்டிப்பா தோழி
கொழந்தைய வந்து இப்ப எங்க போனாலு ஏ கொழந்தையு அழச்சிட்டே போ வேண்டியதா இருக்கு
ம்
அது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு தோழி
கண்டிப்பா தோழி அது கஷ்டோந்தானே கொழந்தைங்கள வச்சுட்டு நம்மளாலலா எதுமே பண்ண முடியாது
ஆ ஆமாங்க தோழி
கண்டிப்பா தோழி
இப்ப தோணுது எனக்கு கூட்டு குடும்பமா இருந்திருக்லா அப்பின்னு ஆனா கூட்டு குடும்பத்துல இதெல்லா நம்ம பாத்தோம்னா நம்மளோட சந்தோஷோ நமக்குன்னு உள்ள சில பல ஆசைகள் எல்லாத்தையுமே விட வேண்டியதா இருக்கு
கண்டிப்பா தோழி அதுதானே கூட்டு குடும்பம் எல்லாத்தையு விட்டு இருந்தாதா அது கூட்டு குடும்பம் அவுங்கள எகித்துத்துட்டு நம்ம நின்னோம்னா அது கூட்டு குடும்பம் கெடையாது
அ ஆமா தோழி ஆனா ச அதுக்குன்னு சில இது இருக்குல்ல தோழி
கண்டிப்பா தோழி புரிது ஆனா நமக்கு புரியு ஆனா அவுங்களுக்கு புரியாது
அவுங்களுக்கு ஆ அவுங்களுக்கு புரிய மாட்டேங்குது ம்
அவுங்க என்ன மனசுலனா தோழி இல்ல அவுங்க அம்மா அப்பலா வராங்கன்னு வச்சுக்கோங்களே இப்ப நம்ம அம்மா அப்பாலா வராங்கனா என்ன நெனைப்பாங்கன்னா எல்லா அவுங்ககிட்ட குடுத்துருவாங்க சம்பாதிக்கிறதுதெல்லா ம் நமக்கு தெரியாம என்னென்ன தெரியாது
ஆ ஆ கண்டிப்பா தோழி
அ பாத்தா அவுங்கதா நமக்கு குடுத்துட்டு இருப்பாங்க
ஆமா
ஆனா இவுங்க வந்து எப் நம்மதா குடுக்கறோன் நெனைப்பாங்க
ஆ ஆமாங்க தோழி
கண்டிப்பா அதனாலதா என்னா பண்றாங்கன்னா வரக்கூடாது போக்கூடாதுன்னு சொல்றாங்களா
ம் ஆமாங்க தோழி
கதுவு வந்து தொறக்கு
அ அ
ஆமா அவுங்க அவுங்களு அத தாண்டிதா வந்திருப்பாங்க ஒரு மருமகளா இருந்துதா அதெல்லா அவுங்களுக்கு சொல்லி மனசு எவ்ளோ கஷ்டமா இருக்கும்ன்றத யோசிச்சு பாத்து
யோசிச்சு ம் ஆமா ஆமா அத யோசிச்சு பாக்க மாட்றாங்க நம்மளு ஒரு மர்மவ இப்ப வந்து எல்லார் மாமியாருமே வந்து எடுத் தோனே மாமியார் அப்டிங்கற ஒரு இதுக்கு வரதில்ல ஒரு மருமகளா இருந்து ஒரு குடும்பத்த நடத் தி ஒரு மாமியாருக்கு மாமனாருக்கு மருமகளா இருந்துதா ஒரு குடும்ப இன்னொரு அ இன்னொரு த்தவுங்களுக்கு நம்ம பையனுக்கு ஒரு மருமவ வந்துருக்காங்க நமக்குன்னு இன்னொர் மர்மவ வந்துருக்காங்க அப்டிங்கிறது அத ஏ அவுங்க சில பேரு புரிஞ்சுக்க மாட்றாங்க
தோழி எங்க வீட்லல்லா சொல்ல போனா எங்க அத்தைக்கு நறைய கொடும நடந்திருக்கு அதனாலதா எங்கள பொண்ணா பாக்கறாங்க அவுங்களுக்கு வந்து அவுங்க ம மாமியார் செரியில்லாம இருந்ததா எதுக்கெடுத்தாலு குத்தம் எதுக்கெடுத்தாலு தப்பு அப்டின்ற மாரி இருந்ததுனாலதா அவுங்க வந்து எங்கள வந்து அவுங்களுக்கு பசங்க தா
ம்
ஆனா அதெல்லா தெரியாதனாலதா என்ன பண்றாங் க கொடும பண்றாங்க ஒவ்வொருத்தங்களா வைராக்கியமா இருப்பாங்க நமக்கு வரு இவுங்ளுயு இப்டிதா கொடும பண்ணனு அப்டின்ல்லா இருக்க அந்த அதிகாரத்த தா பயன்படுதணுன் நெனைபாங்க
ஆ ஆ
அதெல்லா நம்மதா எல்லாமேன்ற மாரிலா இருப்பாங்க அந்த மாரிலா இருக்க கூடாது
ஆமா
இன்னைக்கு வந்து நம்பள தாண்டிதா அவுங்க போய் ஆகணு அப்டினு இல்ல அவுங்கள இந்த கொடும பண்ணா என்னப் என்ன சொல்றது பாசல்லாம போயிடு
ஆமா
நமக்கு பாசோ எல்லா போயிடு கொழந்தைக் கண்டிப்பா ரொம்ப நல்லது
கண்டிப்பா தோழி
கண்டிப் தோழி அதே மாதிரி டைம் பாத்துக்கோங்க கரெக்டா
ஆ சரிங்க தோழி
ம் சொல்லுங்க தோழி வேற எதாது
இன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆ சேரிங்க தோழி இப்பம் ம் வேற எதாது நீங்க சொல்லுங்களே கூட்டு குடும்பத்தை பத்தி
கூட்டு குடும்பம் பத்தி இன்னு கிளியரா தெரில தோழி நீங்க வேணா எனக்கு புளி கொழம்பு எப்டி வைக்கதுன்னு சொல்லி குடுக்குறீங்களா
ஆ கண்டிப்பா தோழி உங்களுக்கு வெஜ்ஜு பிடிக்குமா நான் வெஜ்ஜு பிடிக்குமா தோழி
எனக்கு வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கு தோழி நான் வெஜ்ல வந்து சிக்கன் மட்டுந்தா பிடிக்கு
சிக்கன் மட்டுந்தா பிடிக்கு நீங்க நண்டு இறால் அந்த மாதிரி எல்லா சாப்பிட மாட்டீங்களா
ஆ அதெல்லா புடிக்காது தோழி அது எல்லா சாப்பிடமாட்டே
நா சொல்ற மாதிரி நீங்க ஒரு தடவ நண்டு செஞ்சு பாருங்கள்லே உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் கொழந்தைங்களுக் எல்லா சமைச்சு கொடுப்பீங்களா நீங்க
அப்டிலா சொல்லல தோழி குழந்தைங்களு சாப்பிடுவாங்க செஞ்செல்லா கொடுப்பே நா வந்து எனக்கு வந்து சாப்பிட புடிக்காது
உங்களுக்கு சாப்பிட மட்டும் புடிக்காது
மா
அ செரிங்க தோழி
அனா வந்து இறால்லா பாக்கையில புழுவு மாரிதான இருக்கு தோழி
எத பாக்க தோழி
இறால்
இறால் ஆ
புழுவு மாதிரி தானே இருக்கு பெரிய புழுவ் மாதிரி
அப்டியா ஆனா அது ரொம்ப ருசியா இருக்கு தோழி அது நீங்க சம சம ச்சி சாப்ட்டீங்கன்னா அவ்ளோ டேஸ்டா இருக்கு ஒரு தடவ நீங்க சாப்பிட்டு பாத்துட்டீங்க அப்டினு சொல்லிட்டா ஆ நீங்க திரும்ப திரும்ப அத வந்து நீங்க வாங்கி சாப்பிடுவீங்க
அப்டியா செரி ஓகே ஒரு தடவ ட்ரைன் பண்ணி பாத்துரலா
சிக்கன விட டிறால் ந நண்டு ஓட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கு
அப்டியா செரி ஒரு தடவை நீங்க பெ எனக்கு பார்சல் அனுப்பிடுங்க நா சாப்பிட்டு பாத்துக்குறே
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நீங்க அட்ரஸ்ஸ மட்டும் சொல்லுங்க நா அனுப்பி விட்டுறே
கண்டிப்பா தோழி தோழி டைம்
ஆ ஓகே வாயிட்டு தோழி அது ப வேற ஒரு இணைப்புல நா சொல்றே நண்டு கொழம்பு எப்டி வை இறால் எப்டி செய்யுறதுன்னு சொல்றேன் தோழி
செரிங்க தோழி நன்றி தோழி
நன்றி தோழி
ம்